ஹலோ
என்னா பண்றீங்கோ
போட்டுட்டு இருக்கே
ஆ சே எத்தன் நாளைக்
ஃபஸ்ட்டு கொஸின் பேப்பர் எயி்த்து சம்மு டூ மார்க்கு
ஓகே மிச்ச எல்சம் போட்டீங்களா
ஆ போட்ருக்கே
ஓகே ஓகே
எனக்கு வந்து இன்டக்ரேசன் டிஃப்ரன்சேனே மறந்துப் போச்சு
சும்மா ஃபார்முளா தான சும்மா அதுக்கு லெவன்த்து புக்கு டென்த் புக் எடுத்து லெவன்த்து புக்கோ டுவெல்த் புக் எடுத்துப்பாருங்க
ஆ அதெல்லா வந்து தூக்கி தான வள்ளல் மாரி குடுத்துட்டே
ஓ
ஆ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரு கேட்ருந்தாங்க அப்டி இப்டின்னு சொல்லி எல்லா குடுத்தாச்
அ இந்த வள்ளல் பரம்பரையாச்சே நம்ம தா ம்
லைட்டா
லைட்டா
எஸ்
வாச் வாச்சு
யா
அப்ப கூகுள்ல அடிச்சு பாரு வரும்
ஆ வேண்டா ஓரளவுக்கு ஞாப இருக்கு
அப்ப செரி போதும் ஓரளவுக்கு இருந்தாலே போதும் நமக்கெல்லா
யோ ஃப் செஞ்சிட்டியா
ஏன் என்னாச்சு
இல்லல்ல நாந்தா எக்ஸ் வொய் மாத்தி போட்டிருக்கே
ஓ
ம்
வேற இன்னைக்கு என்ன ப்ளானு மதியானத்துக்கு மேல
ம் மதியானத்துக்கு மேல ஈட்டிங் ஸ்லீப்பிங் ஜிம்
ஆ நாளைக்கு என்ன விட்டீங்க சாட்டர்டே
ம் நாளைக்கும் ஈட்டிங் ஸ்லீப்பிங் ஜிம் ம்
ம் அப்பறோ கடைசியா எங்க ட்ரிப்பு போனீங்க
கடசியா எங்க ட்ரிப்பு போனோன்னா வால்பாற சி வர்க்கலா
வர்க்காலா எப்போ
போன வருஷோ இன்நேரோ
நா போன வர்ஷோன்னா யார் யார் போனீங்க
ஃபேமிலி
ம் ஃபேமிலி ஓகே ஓகே
ஆக்சுவலி என்னால அதல்லா இப்போ வரீக் கூ டைஜஸ்ட் பண்ண முடில வரக்கலாக்கு குடும்பத்தோட போயிட்டு வந்தேன் வேகு நாளைக் போ வரக்கூடிய டைஜஸ்ட் பண்ண முடில இதுல வேற என்ன கூத்துனா இது இந்த வருஷத்துக்கான டூர் பிளான் போட்டாங்க எங்க ஃபேமிலியா பாண்டிச்சேரி பாண்டிச்சேரிக்கு ஃபேமிலியா
போயிட்டு வாங்க எல்லாரும் ஒன்னொன்னு வாங்கி வாங்கி வச்சு வாங்க டப்பால வாங்கிட்டு வந்து எங்கைல குடுத்துருங்க போனா வாங்கிட்டு வந்து குடுத்துரு செரியா ம் என்னது என்னது
ப்ளான் பண்ணிக்கிட்ருக்காங்க
எல்லா வாங்கி தந்து எங்கையில குடுத்துரு நல்லா இருப்ப
இல்ல புரியல அங்க போயி எனக் எனக்கே வந்து கெடையாது நானே வந்து சும்மா திருத் திருத் திரு முழுச்சுக்கிட்ருக்கனு அங்க யாராது பாப்பாங்ளா எதாது சொல்லுவாங்களான் பாத்துக்கிட்ருக்கணு
யாருக்கு தெரியாத டைம்ல போய் வாங்கி பேக்குல வச்சு சொரிகிட்டு வந்துரு
கேட்டா வாங் குடுப்பாங்கதா ஃப்ரெண்டுக்கு வேனு அப் என்னா
ஆ
ம்
அதுவு இந்தியன் வேண்டா வேற ஏதாச்சிருந்தா வாங்கிட்டு வா
ம் ரைட்டு
ஓகேவா
ஆ அதா நா வந்து கதறிட்டுக்க வந் இத ஒருத்தர்ட்ட சொல்ற மாப்ள்ள என்ன மாரி ஃபேமலியா பாண்டிசேரி போறோ விழுந்து விழுந்து சிரிக்கிறோ மாப்ள கார் முலியோப்ல நீயா மாப்ள விட்றோ ஆமாண்டா நானே தா ஏ அங்கெல்லா ஃபேமிலியா போகாத து நீ தயவு செஞ்சு போய்ராத ப்ளீஸ் வீட்ல வெளக்கமாறோட பிஞ்சிரு அப்டின் பிருந்தா எ பாஸ் அமைதியா இருங்க வாஸ் நானே கண்ட்ரோல் பண்ட்டுதா இரு க்கு உங்களுக்கு என்ன இப்ப ப்ரெச்சன அப்டின்டுனு அவ வி விழுந்து விழுந்து சிரிக்கிறோ காஸ்ட்யூம் எடுத்தாச்சா என்ன இல்ல காஸ்ட்யூம்தா பர்ச்சேஸ் போகணு என்ன பண்ண போறேன் தெர்ல அப்டின்றிந்தனா செரி ஒரு ஒருக்கா இப்டி ஒரு சீரியஸான இந்த கொஸ்டின் கேட்டு மறுபடியு கொஞ்சு சிரிக்க ஆரம்பிச்ட்டா இதுக்கு மேல நீ சிரிச்சனா உ பல்லு ஃபுல்லா உ கையில இருக்கு அடிச்சே பல்ல ஒடச்சிருவே அப்டின்றுக்கே
உம்
அவ்வளவுதான் அதுக்கப்புறம்
எப்ப போற மாதிரி
எனக்கு எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் போலாம் நாாங்க எனக்கு தெச்சிங் இந்த மாசம் எதுவும் ஆ பிச்சக்கேன் நான் வந்து பொழம்பிட்டு இருந்தேன் லியோட்ட பொழம்பிட்டு இருந்தேன் இந்த மாரி ம் எனக்கு வர்கலா போகணும் ஃப்ரெண்டு கூட போகணும் போலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அவனும் எனக்கும் வர்கலா போகணும்ண்டே போலாமா அப்படின்றுந்தான் கமாண்டியோ பேக் பண்றோம் போறோம் அப்படின்னு இருந்தேனா பி வந்துட்டு தான் ஒரு வேல பாப்பேன் உங்க அப்பா யார் யாரு போவான் கேபாங்கா பப்பட விட்டி உங்க அம்மா கேப்பாங்க யார் முடியாது போற என்ன சொல்லு நானும் லீவோவும் தான் போறேன்னு சொல்லு உங்க அம்மா வெழக்கமா தெ வச்சு அடிப் லியோ இல்ல லியோ நீதா எங்க வீட்டுல ஒரு ட்ரஸ்ட் இருக்கு உங்க வீட்டுல என்ன சொல்லியிருக்காங்க உங்க அம்மா அப்பா
என்னன்னு
அஹ் எந்த அளவுக்கு பொண்ணு போறாங்களோ அந்த அளவுக்கு பையன் வரணும் எந்த அளவுக்கு பையன் இருக் நாங்களு அதே அளவுக்கு ஈக்வல் அமௌண்ட் ஆஃப் கேர்ள்ஸு இருந்தோ ஒரு டூருக்கு பர்மிட் பண்றன் சொல்ட்டாங்க எங்க வேணா போ ஈக்வல் அமௌண்ட்ல போணு பசங்க மட்டு அதிகமா பொண்ணுங்க கம்மியா இருந்தா நீ போக் கூடாதுன்ட்டாங்க
இதே அப்டியே ஆப்போசிட்டா இருந்தா பொண்ணுங்க அதிகமா பசங் க கம்மியா இருந்தா
போ யு ஆர் ஆப்வியஸ்லி ஆ யூ ஆர் பர்மிட்டட் அதாவ்து எங்க வீட்ல தெரிஞ்சுதா இப்டி ஒன்னு சொல்லியிருக்காங்க
என்னானு நமக்கு ஆ
டூரு போனாவே பசங்கல்லா முன்னாடி வருவாங்க பொண்ணுங்கல்லா வீட்ல விட்ல அது இது அப்டின் சொல்லிருவாங்க
உம்
அதுவு திவ்யா தர்ஷனா லியோன் கூட இருந்து திவ்ய தர்ஷனா வந்தா எனக்கு புடிக்காது
யா
எனக் எரிச் சலா இருக்கு நா வந்து ய நானு சப்ரைஸ் பண்ண டரை பண்ண என்னால சப்ரைஸ் பண்ண முடியில நா போய் சொல்ட்ட இல்ல லியோ எனக்கு ஒண்ணு புரியல என்ன புரிலடி சொல்லு
உம்
நா ஓங்கிட்ட அன் நா ஃபோன் பண்ண இதப் பத்தி பேசணுங்றதுக்காக நா ஃபோன் பண்ண அவ எடுக்கல தூங்கிட்டு இருக்கும் போது அவ கரெக்டா கால் பண்ணா அட்டன் பண்ட்டு நீ அவக்கிட்ட பேசற்து எனக்கு புடிக்ல எனக்கு வயத்தெறிச்சலா இருக்கு செரியா இத எப்டி சொல்னுனு எனக்கு தெர்ல சொல்லதா ஃபோன் பண்ண சொல்ட்ட நீ எதுவு சொல்லாத வெண நா வெக்கிற அப்ன ஒரு நிமிஷொ இரு என்ன இங்கெ பாரு உன்னால்தான் அவ எனக்கு ஃப்ரெண்டு நீதா எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி ஒனக் புடிக்கலங்கறதுக்காகல்லா ஒரே அடியாவு ஸ்டாப் பண்ண முடியாது மேபி ஒனக்கு அவளுக்கு ஏதாவ்து சண்ட வந் து சண்ட வந்துச்சுன்னா நா ஸ்டாப் பண்ணிக்கிற எனக்கு அவளுக்கு சண்ட வருன் நீ நெனக்கிறியா அப்டின்ன ஒனக்கு ஏ அவக்கிட்ட பேசுனா புடிக்க மாட்டிங்கிது எனக்கு தெர்ல புடிக்ல அவ என்ன உன்ன இஷ்டத்துக்கு உரிம கொண்டாட்றா நீ என்ன இஷ்டத்துக்கு அவள டீ போட்டு கூப்பர்ற ஆஹ் சொல்லு அப்டின் நா சண்ட போட்டுக்கிட்டு இருக்க அவன்ட்ட அவ என்ன வேணுனு வெறுப்பேத்தற்துக்காவே நா அவள டி தா போட்டுக்கூப்டுவ என்ன பண்ணுவ நீ பண்ணிக்கோ அப்டின்ட்ருப்பா நானு எப்போது மொறச்சிட்ருப்ப நா மொறைச்சா அவனுக்கு சிரிப்பு வந்துரு அவ ஒக்காந்து சிரிச்சுக்கிட்ருப்பா அப்பறோ வந்து அப்போ ரீசென்டா சோ வந்துட்டு டிடிக் தெரிஞ்சா என்ன நெனப்பானு ஏன்ட்டயே கேட்ருந்தானா எனக் டென்ஷன் ஆய்ட்ச்சு அவ என்ன நெனைச்சா ஒனக்கென்ன அவ என்னமோ நெனைச்சிட்டு போறா ஆஹ் அந்த பொண்ணு அவ என்ன நெனைச்சா ஒனக்கென்ன ஒனக்கு எதா ப்ரச்சனையா இல்ல இல்ல அப்பறன இல்ல அது வந்து அது வந்து போயி இழுக்குற வேலல்லா கூடாது அவ என்னமோ நெனச்சிட்டு போறா டோன்ட் கேர் அபௌட் ஹெர் செரியா அமைதியா இருக்கணு குட்பாயா பிஹேவ் பண்ணு அவள பத்தி நீ ஏண்ட்ட பேசுனனா மண்டைய ஒடச்சிருவே அப்டின ஏ ஒனக் இவ்ளோ பொசஸிவ்வா அப்னா ஆமா பொசஸிவ்தா இப்ப என்ன அதுக்கு அப்டி நீ நீ ஒ ஓங் க்ளாஸ் பொண்ணுங் கூட பேசுவியா பேசிக்கொண்டியோ பக்கத்து டிபார்ட்மெண்ட் பொண்ணுங் கிட்ட பேசுவியா பேசிக்கொள்ளியோ சீனியர்ஸ் ஜூனியர்ஸ் யாரு கிட்ட வேணா நீ பேசிக்க எனக்கு ஒரு ப்ரச்ன இல்ல
ஹம்
ஏ ஏ கிளாஸ் பு ஏ ஸ்டூடண்ஸ் கீதா தீக்ஷி குட்டு கூட நீ என்ன வேணா பேசிக்கோ எனக்கு அத பத்தி கவலையே கெடையாத் து அவட்ட பேசக்கூடாது நீ பேசக்கூடாது சைக்கோ மாரியே பண் ட்ருக்குமே ஏ ஏ கோச் புடிக்கலனா புடிக்கல ஏ என்ன ரீசன் கேட்காத அவ எனக்கூ ஃப்ரெண்டு தா நா இல்லன்னு சொல்லல ஆனா எனக்கு இன்செக்யூராருக்கு ஏ இன்செக்யூரிட்டிய நீ மதிச்சேனா நீ அவிட்ட பேசாத லிமிட்ல இருந்துக்கோ அப்படி வந்து எ யூ டோண்டட் கேர் அபௌட் மை பீலிங்ஸ் நீ வந்து வெறூ வாய் வார்த்தையாதா எனக்கு ப்ரியாரிட்டின் வெக்கிறேனா நீ போய் பேசிக்கோ என்னமோ பண்ணிக்கோ இஷ்டத்துக்கு ஆடிக்கோ
கடசில என்ன பண்ணா அந்த பைய
அவட்ட பேசு அவ்ளவா பேசாத அப்றோ அன்னைக்கு ஒரு நாளு அவ கால் பண் அவ வந்து கால் பண்ணி எழுப்பிவிடு சொன்னா அதனால கால் பண்ண அப்டின்னு சொன்னானா அன்னிக்கு நா தீக்ஷி ஃபோன் பண்ணி எழுப்பிவிட க்குலா அவளுக்கா அக்கற வேணூனு சொன்னதானே இப்ப நீ அவள்கு கால் பண்ணி எழுப்பிவுட்ற இல்ல மோட்டிவேஷன் வேணூன் கேட்டா ஓ நீங்க வந்து பெரிய மோட்டவேட்டரு எல்லாத்துக்கூ வாரி வாரி மோட்டிவேஷன் குடுக்றீங்க உங்களுக்கு அறிவு இல்ல அப் டீன் திட்டிட்ருந்தே ப எதுக்கு நீ இப்டி டென் ஷன் ஆவுர புடிக்கலனா புடிக்கல பேஸ் டு நா நா உங்க கூடருக் அ
அடுத்தது பேசலா
ம் ஓகே பைபை
ம் டாடா
டாடா